வணக்கம் சொல்லுங்க
ம் ஓ இதோ கோம் என்ன பண்றீங்க
நானு சோ உங்கூட ஃபோன் பேசிட்ருக்கே
சாப்டாச்சா
ம் சாப்ட்டாச்சு நீங்க சாப்ட்டீங்களா
ஆ சாப்டாச்சு ம்
அப்றோம் இன்னிக்கு எங்கே வெளிய போலையா
ஆ எங்கயு போல மழ வர மாரி இருக்கு இங்கிட்டுல்லா காலைல இருந்தே மழதா
ஓஹோ ஓகே ஓகே உங்களுக்கு எப்டி அந்த மலை சைடு போறது ரொம் புடிக்குமா இந்த பீச் சைடு போறது ரொம் புடிக்குமா எது ரொம்ப புடிக்கு வெளியில சுத்தற மாரி இருந்தா இல்ல கோயில் பக்கோ போற மாரி புடிக்குமா எது உங்களுக்கு புடிக்கு
ஆமா எனக் கோயில் ரொம்ப புடிக் கு ஆ மலையா பீச்சானா நா அதிகமா மல சைடு அதாவது கோயில் போயிருக்கே ஊட்டி போயிருக்கே ஊட்டினாலுமே ரொம்ப வருஷோ ஆச்சு இப்ப கிட்டத்தட்ட ஒரு ஏழு வருஷத்துக்கு நா எங்கியுமே போல நடுல ஒரு நாள் கொடைக்கானல் மட் டு போனோ அது ஒரே நாள் போய் எனக்கு பெருசா ம் சோ அப்ப பீச்ச தா புடிக்கு போல எனக்கு
உம் ம் ம் உம் என்ன காரணோ பீச்சு புடிக்கிறதுக்கு என்ன காரணோ
பொதுவாவே எனக்கு தண்ணில வெளையாடுறதுல்லா ரொம்ப பிடிக்கு அமைதியா இருக்கணு அதாவது போய் அத க அத கவனிச்சுட்டு இது பண்ணணு ஆனா எனக்கு கொஞ்ச பயமு தா
உம் ம்
ஆஹம் அதாவது த விளயாட்றது தவிர அந்த நடு ஒரு எடத்துல இருந்து சுத்தி ஃபுல்லா அந்த கடல் தெரிறத பாத்தாலே ஒரு சில நேரோ எனக்கு கொஞ்ச பயம தா இருக்கு அ அதே மாரி மழையுமே பயமாதா இருக் கு எனக்கு
ம் ம் இன்னொன்னு கடல் வந்து ரொம்ப அமைதியா இருக்குனு சொன்னீங்க அது எப்படி அமைதியா இருக்கு அலவர ச வுண்டே அப்படி சவுண்டா இருக்குமே
இல்ல அதாவது அமைதியா இருக் க்க மாரி இருந்தா நல்லா இருக் கோ ஐ ஐ டுடே ஈவ்னிங் ஒரு எப்டி சொல்றது குட்டோ ரொம்ப இல்லாத டைமா
உம் ஹம்
அந்த மாரி போகும்போது கொஞ்சொ அப்டியே அந் அதாவ்து அந்த சவுண்ட் மட்டு கேக்கும்ல அல சவுண்டு மட்டு அந் அந்த மாரி எடமா போணு
உம் ம் ம் ம் ம் ம் புரியுது புரியுது புரியுது
இப்போ இந்த மாரி நா அதெல்லாப் போனீங்கன்னா சொ நேச்சரவே ஆஹ் பின்னாடி வண்டி சவுண்டு இந்த சவுண்ட்டு எல்லா கேட்டுடே தா ருக்கு நம்மம் நாங்க இதுக்கு போனோ இந்த அது என்னது ராமேஸ் இது தனுஷ்கோடில அரி ச்சல் முனை
உம் உம்
அது வந்து அத கடைசி இது ஆஹ் ரோடுன்னு சொல்லுவாங்க இந்தியாவுட கடைசி சிரோடது அப்டின்னு
உம் உம்
கரெக்டா இங்கிருந்து ரோடு போகோ அதுக்கப்புரொ ரோடே இருக்காது எண்டிங் அதா கரெக்டு கரெக்டா அ அந்த எடத்துக்குகிட் அந்த எடத்லேந்து கொஞ்சம் முன்னாடிலாம் அந்த பீச் பாத்திங்கன்னா எல்லா குளிக்கெலாம் விளாடிட்டு தா இருப்பாங்க ஆனா ரொம்ப அந்த நாய்ஸ் இல்லாம நம்ம மட்டும் ரெட் அஹ் நல்லாயிருக்கும் அதெல்லாம் கொஞ்சோ அமைதியா உக்காந்து பாத்துட்டே இருக்கத்துக்கு நல்லாருக்கு
ம் ம் ஆமா ஆமா அது பீச் ஆமா ஆமா அந்த பீச் வந்து அலோ போன்ற எடத்துல மட்டும்தா குளிப்பாங்க மத்தபடி நீங்க ஊருக்குள்ள போய்ட்டீங்க அந்தாண்டெல்லா போய்ட்டீங்கன்னா அந்த மீனவர் எல்லாம் யூஸ் பண்றாங்கல்ல அங்க நாகப்பட்டினம் அந்த மாரி ஊருக்குலாம் போய் டிங்கன்னா அந்த பீச்சல யாருமே இருக்க மாட்டாங்க சுத் சொல்ல போனா அப்டியே அமைதியா இருக்கு சோ அது மீனவர்க மட்டும்தா போவாங்க வருவாங்க அப்டியே அமைதியா உக்காந்து பாக்கலா தண்ணி அவ்வளோ சூப்பரா இருக்கும் அந்த வெந் எந்த ஒரு அஹ் இதுவுமே சுத்தமும் இருக்காது கடல்ல இப்ப பாத்தின்ன நார்மலா போற இடதல்லா பாத்தீங்கன்னா நறைய வெறயே சாப்ட்டு போடுவாங்க ஏதோ ஒண்ணு போட்டு போய்டுவாங்க இல்ல குளிச்சிட்டு அந்த ட்ரெஸ் அதுலயே விட்டு போய்டுறது ஏதோ ஒண்ணு பண்டேதா இருப்பாங்க சொல்லும் போது அந்த எடம் கிளீனாவே இருக்காது சொல்லப்போனா அந்த ஒரு மாத்ரியா தா இருக்கும் அந்த கத்திக்கிட்டு இது வெள்ளையாண்டுகிட்டு அப்டிதா இருக்கும் இப்ப அமைதியாருக்கணு இந்த மாரி ஊருக் வந்த மீனவர்கள் ஆ இதுப்பண்றாங்ள அந்த ஏரியாக்குலா போய்ட்டிங்கனா தூத்துக்குடி சோ இந்த மாரி எடத்துக்குலா பீச்சிக்குலா போனிங்கனா அமைதியாருக்கு யாருமே இருக்க மாட்டங்க ஃபிஷ்ஷர்ஸ் மட்டு தா இருப்பாங்க ம் ஆமா அவுங்க மட்டு தா இருப்பாங்க ம் ம் ஆனா இன்னொ என்ன மைனஸ்னா அங்க சாப்ட எது கெட க்காது சாப்ட மீன்ஸ் பீச்சல இப்ப நம் நார்மலா பீச்னா சாப்ட வேர்கடல சுன் டலு மீனு மீன் கொழம்பு சாப்பாடு எல்லா ஸ்நாக்ஸ் ஐட்ட ஃபுல்லாருக்கு எல்லா லைனு வந்தேருக்கு ல போனா அங்க போயிட்டு தண்ணி கு பாட்லு கூட இருக்காது அங்க குடிக்கர்துக்கு நீங்க கடல் தண்ணி
ஆமா ஆமா இன்னொன்னு வந்து ஆ பாண்டிச்சேரில ஒரு பீச் பீச்சுங்றத விட கொஞ்சோ தூர தள்ளி போனோ போட்டிங் போனோ
ம் ம்
ஏரியா மறந்து போச்சு எனக்கு பேரு அதாவது ஒரு எடத்து லருந்து போட்டிங் போனோனா அது தனியா ஒரு சின்ன ஐ லேண்ட் மாரியேருக்குது அது ஒரு பீச் ஆமா அதுக்குள்ள போறதுக்கு இங்கந்து போட்ல கொண்டு போய் விட்டுறாங்க அங்க விட்டுட்டு அங்கல்லா பெரிய பீச்ச அதாவது அத ஐலண்ட் மாரி இரு நடுவுல ஃபுல்லா மண்ணு சுத்தி கடல் தா அங்க ஃபுல்லா போயி நல் நல்லா குளி எல்லாமே குளிக்கறத்துக்கு அதே மாரி இந்த உட்டுல ஹைட்டா ஒரு இது மாரி ஸ்டேஜ் மாரி போட்டு ருப்பாங்கள மேலருந்து பாக்குற மாரி அது இதெல்லா அங்கருந்துச்சு அது அதே மாரி அது ஆனா அதெலா கொஞ்ச பயொ ஆ ஒயரத்துலந்து பாக்குற மாரி கடல்னாலே சும்மாவே பயமாருக்கு இதுல அந்த ஒயரத்துலந்து அத பாக்குற அதே மெரி இந்த சாண்டுலே வண்டி ஓட்டுவாங்கள்ல அந்த மாரி இதெல்லா அதா அங்கே நெறையா விட்டஸ் இருந்துச்சு அது போக இந்த பீச் நீங்க சொன்ன மாரி சாப்பறதுக்கு நெறைய வந்துட்டே இருந்துச்சு நல்ல தண்ணி இல்ல சரி ஆட்டம் போட்டோம் ஆட்டோமேட்டிக்கா பசிக்குமா அங்கர்ந்து அந்த திருப்பி போர்ட் தா வெளியில வர்றதுக் அங்கே இருந்து போட்டில வெளியிலவ அதே மாரி அங்கே நல்லா இருந்துச்சு ட்ரெஸ் பாத்துறதுக்கு திருப்பி குளிச்சுக்கிறதுக்கு கூட ஷவர் நீட்டா மெயின்டென் பண்யிருந்தாங்க எல்லாமே
உம் உம் உண்மதா உண்மதா உம் உம்
ட்டு போட் எடுத்துட்டு வெளியில வந்தாச்சு வந்ததுக்கப் ப்புறோ ஆப்போசிட்டில ஒரு மீன் கொழம்பு செம டேஸ்ட் டா இருந்தது எனக்கு இன்னு அந்த டேஸ்ட் வாயிலே இரு உம் அதாது அந்த குளி ச்சு அந்த டயேட்ல அந்த ஈரத்தோடு வந்து சாப்ப சுட சுட சாப்பாடு செஞ்சிச்சு சாப்பிட்றது செமையா இருந்தது அது மறக்க முடியாது பீச்சுன
ம் ம் உண்மைதா நானுமே இது நெறைய அனுபவிச்சிருக்கே கிட்டத்தட்ட நா கோவா அதே மாரி க்கலா இந்த மாரி பீச்லா போயிருக்கே சோ ரொம்ப பேமஸான பீச் இதெல்லா சொல்ல போனா எப்டி சொல்றதுனா பாரினர்ஸ் அதிகோ வருவாங் எனக்கு வெர்க்கலா இருக்கட்டு கோவாலா இருக்கற அதிகோ வருவாங்க சோ அப்டிங்கும் போது நா லாஸ் டைம் வர்க்லா தா போயிருந்தோ சோ வர்க்கலாலா பாத்தீங்கன்னா நல்ல ஒரு செம பீச்சு சொல்லப்போனா ஃபாரினர்ஸ் அதிக தமிழ்நாடாகலு ஆ கேரளா சைடு கேரளால வர்க்கலானு ஒரு ஏரியா சோ அது பாத்தீங்கன்னா பக்கத்து லேவே கோவா மாரிதா குட்டிக் கோவா மாரிதா இருக்கு சொல்ல போனா பக்கத்துலே பப் இருக்கு அதே மாரி ஃபாரினர்ஸும் ரொம்ப அதிக இருப்பாங்க அப்டிங்கும் போது நல்லார்க்கு ஜாலியா இருந்துச் சொல்லப்போனா கோவா போம்போது தே பாத்தீங்கன்னா என்ன பண்ணோனா அ ஃபஸ் டைம் கோவா போறோ எதான் கோவா ட்ரெஸ் போட்டுக்குட்டோம் பாத்தா எங்கே பாத்தாலு தமிழ் ப்யூர்ஸே ப்யூபிள்ஸே இல்ல எல்லாமே ஃபாரினர்ஸ் இருக்காங்க செரி இவங் கிட்ட போய் என்னடா பேசறது என் என்னண்ணா ஒன்னு பு புரியாதாண்ணானு நாங்கெல்லா சொன்னோ ஒரு வெளையாட்டு மாரி வெளையாடுவோ என்ன பண்லா ஃபாரினர்ஸ் கூட போய் ஃபஸ் அவங்களோட பேசி இன்ட்ராக்ட் பண்ணி அவங்க கூட யாரு அதிக ஃபோட்டோ அதாது பாத்தீங்ன்னா செல்ஃபி ய அது பாயா இருந்தாலு செரி கேளா சரி அவங்ளோட பேசி அவங்க சம்மதுத்தோட ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு வரணு எத்தன பேர் அதிக ஃபோட்டோ எடுத்துட்டு வராங் களோ அவங்களுக்கு வந்து ஒரு பெருசா ஒரு கிஃப்ட்டு எதோ ஒன்னு ஒரு நாள் உண்டான செலவ் வந்து எல்லாரு ஏத்துக்கற மாரி அப்டி மாரி ஒரு பண்ணிட்டோ சோ அப்டி வந்து பண்ணோ அப்டி எல்லார் மே பத் து பேர் போனா பத்து பேரு பிரிஞ்சிரு பிரிஞ்சி எல்லா ஃபாரினர்ஸ்கிட்டயு போயி யாருக்கு த இங்கிலீஷ் அவ்ளோ வர அவங்கல்ல பாத்தீன்னா பர்ஃபசனலா பேசறாங்க அப்படி தஸ்ஸு புஸ்ஸுனு நம்மாலா அரகொல இங்கிலீஸு போய் ஏதோ ஒன்னு பேசி அப்டி இப்டினு எல்லா ஃபோட்டோ எடுத்தானுங்க கிட்டத்தட்ட நெறைய பேர் எடுத்துக்க அவுங்களே விட் டாங்க ஒரு த்திரி விட்ல சோ அவங்க வந்து பேசி கன்வன்ஸ் பண்ணாலு விடல அப்டி பாத்தீனா எல்லாரு எடுத்தோ கடைசியா பாத்தீங்கனா அதுல பாத்தீங்கன்னா பதினஞ்சு பேத்து கூட் நா எடுத்தே அப்டி இப்டின் பேசி நா மேக்சிமம் அ ப ப்ரிஃபேர் பண்ணது எல்லாமே பசங்க தா பொண்டுங்க வந்து அவ்ளோ சீக்கிரோ ஒத்துக்க மாட்டங்க பசங்க தா புடிச்ச ஒரு பாவ் பா எட்டு பேர் பக்கோ பசங்கள புடிச்சே மீது தா பொண்ணுங்கள புடிச்சே அதுவு பாத்தீங்கனா அவங்களு ப போன உட்னே ஹாய் அப்டின்னோன்னே ஹாய்னாங்க அப்புற மேல் சும்மா ரெண்டு வார்த்த பேசிட்டு அப்றோ நா இந்த மாரி ஒரு வெளையாட்டு வெளையாட்ணு சோ யார் அதிக ஃபோட்டோ புடிக்கறாங்ளோ அவுங் வந் வின்னர் அப்டிங்கற மாரி ஆய்ட்னு சோ உங்களோட ஒ ஃபோட்டா புடிச்சிக்கலாமான் சொல்லி எடுத்து சொன்னே சரி ஓகே எடுத்துக்கோ அப்டின்டாங்க நா ஒரு பதனஞ்சு பேர் கூட ஃபோட்டோ எடுத்தே கிட்டத்தட்ட மீதிலா ரெண்டு, மூணு, அஞ்சு அப்படிதா எடுத்தாந்தாங்க. நா எடுத்துட்டு வந்து எல்லா எவ்வளோ எடுத்தீங்கன்னு கேட்டே நாலு, மூணு, அஞ்சுனானுங்க நா பதினஞ்சு பேர்டான்னே கிட்டத்தட்ட அந்த ஒரு மூன் அஞ்சு நாள் அஞ்சு நாள் போனோ டூரு அதுல மூண் நாள் செலவ் வந்து எல்லா மே அவனுகளே ஏத்துக்கிட்டானுங் எனக்கு சேலஞ்ச்ல வின் பண்டன்ல ஹ்ஹஹ
அத்தத்ததா
பண்ண அப்ப மேல் ஃபுட் அவங்க வந்து ஃபுட் இது வெளாடாங்க பீச் வாலிபால் வெளயாடுவாங்க அதிகமா கிட்டதட் ட்ட பாத்தீங்கன்னா பீச்சலே வாலிபாலு சோ அத போய் நாங்க ஒரு மேட்ச் வெளையாண்டோ அவங்களோட அவ்ங்க வந்து நல்லா இன்ச்சு அது ஒன்னு வெளயாண்டோ அவங்க நல்லா நம்மாளுங்களோட ஃபாரினர்ஸ் வந்து ரொம்ப ஈஸியா பழக்குறாங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பழக்குறாங்க
அதா அதா அதா அதா
ப்பு அனுபுவிச்சே எனக்கு பீச்ச புடிக்கூ பீச்சு ஓட பாத்தீங்கன்னா எனக்கு இந்த மா ஹில் ஸ்டேஷன் ரொம்ப பிடிக்கூ ஏனா வீட் சு வந்து எப்டின்னா ரொம்ப சத்தமா இருக்கூ க்ரௌட் அதிகமா இருக்கூ வெயில் அதிகமா இருக்கூ அப்பிடிங் போது நா வந்து இந்த மல சைட்லா போயிட்டிங்ன்னா ரொம்ப அமைதியா இருக்கூ சில்லுன்னு காத்து இற்கை காத்து அப்டி பச்ச பசேர்ன்னு பாக்கும்போது பாத்தீங்ன்னா அவ்வளோ சூ ப்றா இருக்கூ எனக்கு அதா நா பக்கத்லே மழ அப்டிங்கம் போது எனக்கு அது பிடிச்ச என்னமொன் தெரில ஆனா எனக்கு இ அதிகம் புடிச்சது மல தா ஸோ அதிகமாக மல ட்ராவல் பண்ணுவே ட்ரக்கிங் ஏறுவே மெய்னா ரொம்ப ஒரு ரெண்டு மாஸ்த்துக்கு மூணு மாஸ்த்துக்கு ஒரு டைம் பாத்தீங்ன்னா பக்கத்துல சொல்ல ஒரு மல ஏர்க்காடு மல சோ அத பாத்தென்னா ட்ரக்கிங் ஏறுவோ நாங்க கீழ இருந்து ட்ரக்கிங் ஏறி மேலே போயிட்டு வரும்போது வண்டில வந்துருவோ மேல இருந்து. சோ ட்ரெக்கிங் ஏறும் போது அது நல்ல ஒரு அனுபவமா இருக்கூ நல்லா பச்ச பசேர்ன்னு பாத்து எந்த ஒரு டை அதே மாரா தா எந்த ஒரு ஃபுட்டு் எதுமே எடுக்காத. நா மேலே போனா மட்டூ தா ஃபுட்டு. கிட்டத்தட்ட டுவெண்ட்டி கி ஒரு சே எயிட் டு நைன் கிலோமீட்டர் ஏற்ணு மேல ஏறி அங்கப் போனாதா ஃபுட்டு சோ அது மாரி போம்போது எல்லாய் கேரி பண்ணிட்டு போய் அங்க போயி சாப்டும் போது ஒரு நல்ல ஃபீல் குட்டா இருக்கூ
ம்ஹு அதா அதா அதா அ ரெண் எதா ஒவ்வொரு விதத்ல ஒரு மாரி ஸ்பெஷல் தா ஆனா நம்ம மனசுக்கு எது புடிக்குதோ அதுதானே அதிகமா நம்ம சூஸ் பண்ணி போவோ
அதுவெனா உண்மதா அது ஒவ்வருத்தருக் ஒவ்வொ எல்லாம புடிக்குன் சொல்ல முடியாது ஒருத்தர்கு பாத்தெனா ரெண்டுமே புடிக்காது ஒரு பக்கோ ஒருத்தர் மட்டு கோவில் மட்டுந்தா புடிக்கு ஒவ்வொருத்தருக்கு வெளிய போறதே புடிக்காது வீட்ல இருக்க மட்டுந்தா புடிக்கு அப்டீம்பாங்க
ஆமா இல்ல ஒரு கட்ட வரைக்கு நானு அப்டிதா இருந்தே ஒ காலேஜ் புடிக்ற வரைக் ம் எனக்கு என்னா நம்ம அதிகமா ஸ்கூல்க்கு போயிருவோ வெளில போவோ வருவோம் எனக்கு எப்பதா வீட்லருக்லா அப்டின்னே தா இருக்கூ வீட்லந்தோ லேட்டா தூங்கி எந்தி சு லேட் டா சாப்ட்டு டி வி பாத்திட்டு ஒரு நாள் அப்டி தா ஸ்பெண்ட் பண்ணோணு இப்பெல்லாந்தா வெளில போணு வண்டில
சேரி செ ரிசை செரி ஓக்கே நம்ம தொடர்ந்து பேசுவோம் ஆ கண்டிப்பா கண்டிப்பா நன்றி நன்றி ம் ம்